லோ
ஆ செ
கேக்குது கேக்குது தூங்கிடியா
இல்ல இல்ல நீ
ஹலோ
தம்பி தூங்கிட்டானா
இல்ல இல்ல தூக்கம் வரல தம்பி தூங்கிட்டான் தூக்கம் வரல செரி அதான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்போம்னு தான் பண்ணுணேன்
ஆ ஆ நான் என்னோட ஒர்க்கு கொஞ்சம் பா பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன்
நான் போன் எடுத்து பார்த்தேன் கண்ணெல்லாம் வலிக்குது என்னால பாக்கல சும்மா பேச சும்மா ரொம்ப நாளைச்சு பேசி அப்படின்டு வந்தேன்
சேர் சேரி
ம் அப்புறம் உங்க வீட்டுக்காரர் ஒன்னே வந்துட்டாரா போது போது நல்லா போது டி
ம் இல்ல அவங்க இன்னைக்கு டியூட்டி
டியூட்டியா சேர் சேரி
ம்
ம்
சொல் சொல்லு இப்ப நைட்டுக்கு வந்து தோச சட்னி
ம் ம்
முன்னாலயே சாப்ட்டுட்டு படுத்த படுக்க வச்ட்டே அவுங்க இல்லையா செரின்ட்டு படுக்க வச்ட்டு சும்மா ஃப்ரீயா தா உக்காந்து இருந்தே
நல்லா தாப்பா போட்டுட்டு ஒழுங்கா தூங்குங்க
ஆ அதெல்லா பூட்டியாச்சு
ம் ம் நாந்தா போய் தூங்கணு செரி செத்த தூக்க வராம இருந்தது அப்டின்ட்டு நைட்டு நாங்க புரோட்டா சாப்ட்டோ வாங்ட்டு வந்தாங்க இல்ல எப்பவு சாப்புட மாட்டே எப்பவு சாப்ட மாட்டே இன்னக்கி வந்து எதோ வாயிண்டு வந்துட்டாங்க செரி நல்லாதா இருந்தது ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்தது ஆயில் கம்மியா அப்டியே பாஞ்சு மாரி இருந்தது நல்லா சின்ன கட ரொம்ப டெவலப்மெண்ட்டே கெடையாது அந்த கடைய பாத்தா சும்மா ஒரு கூர இதுல இருக்கு ஒரு பளிச்சுன்லா இருக்க மாட்டது ஆனா அதுல வந்து இப்புடி அருமையா பண்ணிருக்காங்க ஆச்சுரியமா இருக்கு
ம் அதா நம்ம அங்க போமாட் டோ அந்த கடைல நல்லாதா இருக்கு பெரிய கடைல தா நல்லாருக்காது
பெரிய கடையா இருக்கு அது நல்லாவே இல்ல அன்னக்கி ஒரு நாளு சாப்ட்டதுலா அழுத்தமா இருந்தது அது ஒரு ப்ரோட்டா இருவத் த்தி அஞ்சு முப்பது இப்டி போய்ட்டு இருக்கு இதுல வந்து பதுனஞ் அஞ்சு ரூவா தா ஆனா அவ்வளோ நல்லா இருந்தது வெஜ்ஜு குருமாவுக்கே
ஆ ஆமா ஆமா
நல்லா இருந்துச்சு
நா அங்க இருந்த ஏரியாவுலையும் ஆ முன்னால இருந்த எடத்துலயு வந்து அது மாரிதா பரோட்டா வந்து பத்து ரூபா இந்த ரேஞ்ச் தா பாத் பத்து பன்னெண்டு
பத்து அ அ
வாய்க்குமே வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு நாந் தா ரொம்ப சாப்ட இதுன்ட்டு வாங்க விட மாட்ட இவங்கதா அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்களா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சர்றது வாங்காதீங்க ஆ இவனுக்கு புடிக் க்கு தம்பிக்கு புடிக்கு இருந்தாலு வாங்கி குடுக்க கூடாதுன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி
இட்லிதா சாப்பட்ணுனு நெனைச்சோ இது என்னமோ முன்னாலு நா முன்னாடி ஒரு நாள் சாப்ட்ட டேஸ்ட் இருந்துச்சு அதனால அது பண்ணோ ம்
யாதொரு நாள் சாப்ட்டா ஒன்னு பிரச்சன இல்ல டெய்லி தா சாப்ட கூடாது
ஆமா ம்
ஆ
பாதி கடைல சாப்ட்றதே ஒரு மாரி ஒடம்பே ஊதுன மாரி இருக்கு
ஆமா அதுவு உண்மதா டைம் கெடைக்கிறப்ப ஏதாவ்து கொஞ்சொ சும்மா இட்லியே ஊத்திட்டா போது வேற எதுமே
இந்த மாவு இன்னக்கி போட்டு அரச்சிரு ச்ச இன்னக் மாவு சரியா போயிட்டு இல்லெனா மா வீட்டிலே செஞ்சிருவவே இன்னக் இட்லி ஊத்துறதுக்கு மாவு இல்ல செரின்னு அரச்சி அத எடுத்து வச்சு வேலை எல்லா முடிச்சுட்டே நாளக்கி இட்லிக் காலைல இருக்கு மாவு புளிக்காத மாவுல செஞ்சா நல்லாவே இருக்காது
ஆமா ஆமா நானே நேத்து அரச்சே என்னன்னு தெர்ல ரொம்ப வேற நைஸா அரச்சு வுட்டுட்டனா அது தோச தோசைக்கு தா ஆகு போல இருக்கு இட்லிக்கு சரி வரல ரொம்ப மறந்துட்ட நானு போட்டுட்டு
அது இல்ல இல்ல வெள்ள உளுந்து போட்டு நம்ம இட்லி செய்றோம்ல அதுக்கு நல்லா நைஸா அரச்சா நல்லாருக் கரெக்டான பதத்துல அரிசிங்கனா நல்லா இருக்கு
ஆ நா தா பதோ மாத்திட்ட அரிசியு மிஸ்டேக் இருக்கு அரிசி என்னமோ ரொம்ப வெள்ளையா தெரிஞ்சிச்சு
ம் ம் அப்டின்னா அப்டின்னா கொஞ்ச கொர கொர ன்னு இருக்கணு ரொம்ப வெள்ளையா இருந்தா கொர கொரப்பு இருக்கணு
நல்ல வெள்ளையா இல்ல ரேஷனரிசி மாரியே தெரில இட்லி அரிசி கடைல வாங்குன மாரி இருந்துச்சு
ம் இங்கல்லாம் ஒரு அளவுதா இருந்தது
இல்ல பச்சரிசி இதூ ஒரே கலர் இருந்தது நா அப்பயே என்னடா இவ்ளோ வெள்ளையா குடுத்துருக்காங்களே அப்டின்னு நெனைச்சிட் சந்த ஆனா இட்லிக்கு நல்லா இல்ல எப்டி சொல்றது எனக்கு மாவு கைக்கு புளிக்கவு இல்ல புளி புளிச்சாலாது கொஞ்ச நல்லா இருக்க மாரி இருக்கு அது புளிக்கவே இல்ல இப்ப வரைக்குமே புளிக்கவே இல்ல ஏன்னு தெரில
பழசு எதாவது மாவு இல்லையா சேந்து கலந்து ஊத்த
ஆ ஹ இல்ல நா வேற வெந்தய வேற நா நார்மலா ரொம்ப போடமாட்ட கொஞ்ச கம்மியா தா போடுவ வெந்தயோ வெந்தயோ போட்ருந்தா நல்லா வந்துருக்கு வெந்தயத்த கம்மி பண்ணிட்ட
ம் ம்
அதனால சாஃப்டா எப்டின்னா புளிக்காததுமாத தெரியுது புளிக்கல அப்டின்னுட்டு நானு இவ்ளோ நேரோ வெள்ல வச்சுதா ஊத்தி பாத்த சரி தோசைக்கே ஊத்திப்போ போ அப்டின்ட்டு விட்டுட்ட
அவ்ள அவ்ளோவே தா நைசா அரச்சிட்டுன ஒண்ணு இல்ல அப்டே தேங்கா பால புழிஞ்சு ஆப்பமா ஊத்தி தின்னுடு
அவ்ளோதா இல்ல இல்ல இங்க தோச போய்டு இட்லிக்கு எனக்கு தா இட்லிக்கு
த்தரம்ல அது அப்டியே என்ன பண்ணுன்னா தேங்கா பால மட்டு சேத்துக்க வேண்டிதா எது சட்னி இல்லாம நல்லாருக்கு அதுவு ஒரு மாரி நல்லாருக்கு ம் அதுக்குதா அரைக்கணுனு இல்ல இப்டி பண்ணிக்கலா
ட்ரை பண்ணி பாக்கற இது எப்டி வெயிலாவே ரொம்ப அதிகமா தா இருக்கு ஆனா மழ மட்டு வரவே மாட் கேக்து
ம்
இருட்டிக்கிட்டு வருது செரி ரொம்ப காங்களா இருக்கே இன்னைக்கி மழ வருன்னு நெனைச்சிட்டு பாக்
இங்கெல்லா மழ வர மாரி இப்டி இருந்துதே தவர இங்கியு ம மழ வரல நல்ல வெயிலு மதியான நேரத்துலல்லா ஏன்னா இப்டி அடிக்குதுங்குற அளவுக்கு இருக்
ஆம்மா அப்டிதா இருக்கு நா இந்த வீட்ல இங்க கொஞ்சோ கூலிங்கா இருக்கறனால தெரியமாட் அது ஆனா வெளியில வாசல்லபோய் ஒரு அஞ்சு நிம்ஷ நிக்க முடியில அப்டி காங்கலாருக்கு
ம் ம் காங்கால்தா ம்
இங்க தண்ணி வேற என்னன் தெர்ல நேத்துளேந்து ஒரு மாரி கலங்களா ஒரு மாரி பிளாக்கா வரு தண்ணி
ஏகங்கா களங்கள் பிளாக்னா மேல வந்து இந்த டேங்க்ல அடச இருக்கு
ஆ என்னென் தெர்ல டேங்க்ல தண்ணியூ ஏற்ல அப்ரொ தண்ணியூ வந்து ப்ளாக் கா வர ஆரம்பிச்சிருச்சு அப்புரொ குடிக்கிற தண்ணியுமே வந்து அங்க தூரத்துல போர்ருக் ல்ல அந்த சைடு அங்க போய் சும்மா ஒரு ரெண்டு கொட மட்டு புடிச்சிட்டு வந்து வெச்சு இது யூஸ் பண்றத்துக்கு இதுக்கூ ரெண்டு கொடொ புடிச்சிட்டு வந்து வச்ட்ட ஆ அதா அவுங்க வீட்லியுமே அதா பண்ணாங்க அவிங்க வீட்ல
ப்ப ம்ப சும்மா பொழக்கத்துக்கா
இல்ல இல்ல நா மினரல் வாட்டரலா நிறுத்திட்டேனே இங்க வந்தப்ரொ அதல்லா குடிக்க புடிச்சுதா ஆ இல்ல அ து அந்த ஏரியாவுல இருந்தப்போ எனக்கு போய் மொண்டுட்டு வர முடியாது அப்பதா பாப்பா பொறந்திருந்தால்ல வெய்ட்டு தூக்க முடியாது என்னால அது ஒரு ரீசன் அதுனாலதா வந்து அந்த வாட்டர் வாங்கிட்டுருந்தெ நா கொஞ்சொ நல்லாருந்தேன்னா நா போய் மொண்டுட்டே வந்துருவ எவ்ளோ தூரமார்ந்தாலு பரவால்லனு
ம்
அதுனாலதா நா வந்து தண்ணி புடிச்சு வா வாங்கி வாங்கிட்டுருந்தே அது நாப்பது ரூபால்ல
இங்கல்லா இருவத்தஞ்சுருவாதா எங்குளுக்கு
இல்லுயே நாப்பதுருபா எடுத்துட்டு வந்து போடடறதுக்கு நாப்பதுரூபா தா வாங்கிப்பாரு எப்
அது இங்கலா வந்து முப்பது ருவா சொன்னாங்க இருவத்தஞ்சு ருவா தா போடுங்கன்னு இருவந்தஞ்சுருவாக்
நறைய வாங்கறதுனால கொறச்சு குடுப்பாங்ளோ என்னம்மோ
ஒரு கேனு போட்டாலு இருவத்தஞ்சு ருவாதா எங்களுக்கு ம்
அப்ரொ அதா அந் அந்தது இங்க வந்ததுக்கப்ரொ அந்த செலவு மிச்சொந்தா
சேர் சேர் சேர் என்னா ஒர் நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாங்குவ முஞ்சுபோனா
ரெண்டு வாங்குவே அப்டினாலுமே இப்போ அந்த தண்ணி வந்து நல்லது கெடையாது என்ன எனக்கு தெரிஞ்சு
ம்
ப்யூரிஃபை பண்ணிதானே அவனுங்க குடுப் குறானுங்க அதுல வந்து அந்த பியூரிஃபை பண்றப்போ அந்தது நம்ம தண்ணிக்குன்னு உள்ள சத்தேருக்காதா அதுல
கண்டிப்பா அதுல உள்ள எல்லா தாதுக்கலையூ எடுத்துட்டு கேட்டா பியூரிஃபயர் அப்டி
ஆ ஆம்மா அதுனாலதா நா வந்து ஃபில்டரே அந்த பியூரிஃபையரே வாங்கல
ம் ம்
அதுலியூ அதே மாரிதான தண்ணி வரு போது நா அதுனாலயே மெயினா பியூரிஃபயர் வாங்க கூடாதுன்னு அதுல வந்து ரொம்ப இதாதா இருந்த அப்ரொ இங்க வந்தத்துக்கு அப்ரொ பிரச்சன இல்ல ஏதோ போயிட்ருக்கு
ம்
செடிலா என்ன நேத்து போட்டியா என்னக்கி
நேத்திதா நேத்திதா போட்ட அதுக்கு போய் தண்ணி ஊத்தனு எரிச்சலா வருது இன்னைக்கு அப்டியே டயர்டா இருந்தது சேரிந்தா இன்னைக்கு சாப்பாடே வெள்ல வாங்கிட்டு வந்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்ட எதுவு செய்யல வாங்கிட்டு வந்துருங்க அப்டின்னே அப்டே சாப்ட்டு மத மதனு இருக்கு
ஓ இன்னிக்கு கூடோ ஏதோ கே எஃப் சி ல ஆஃபர் போட்ருந்தானுங்க போல ஒரு பக்கெட் வாங்குனா ரெண்டு உன்னொரு பக்கெட் ஃபிரீனு
எப்டி ஒன்னு வாங்குனா ஒன்னா அதா கேட்டுட்டே இருந்து ஏ பாப்பா ஆனா சாப்டாம வச்சுட்டாங்க இன்னிக்கு தெரில இல்லனா வாங்கிருப்பாங்க
இன்னிக்கு இந்த லீவ் நாள்னு ஏதோ போட்ருக்காங்க போலருக்கு ஆஃபர் ஆ இவுங்க அப்பா இருந்துருந்தாங்கன்னா அழச்சிட்டு போயிருப் பாங்க
தெரியில இல்லன்னா கண்டிப்பா இன்னிக்உண்டு சேர் மறுபுடினா முன்னாடியே சொல்லு
இல்ல நானுமே சே லேட்டா தா பாத்த அதுனாலதா இல்லன்னா கொ சொல்லிருப்ப குரூப்ல போட்ருப்ப சாய்ங்காலத்துக்கு மேல ஒரு எட் எட்டு மணி ரேஞ்சுக்கு பாத்த அப்ப போய் என்னத்த சொல்றதுனு டுட்ட அப்டியா சே சே நா இனிமே பாத் தேன்னா கண்டிப்பா சொ
பாத்தா சொல்லு அது ஒரு நாள் அழசிட்
ஆ சேரி சேரி
ஆ பக்கத்துலதா இருக்கு போயிட்டு வந்துர்லா எல்லாமே இருக்கு இப்ப பக்கத்துலேயே
ஆ இப்ப ஆ தம்பி காது குத்துக்கு எல்லாருக்குமே சொல்லி செய்றது தான உங்க ரிலேஷனு
என்ன இங்கே இவுங்க
ஆ
ஆ அங்க நீங்க எல்லாரு
நாத்தனாரே அங்க செ சி அங்க ஊர்ல உள்ளவுங்க அவுங்க
அவுங்க ரெண்டு பேரையு கூப்புல்ல இங்கே இவுங்க நாத்தனார மட்டு கூப்டுட்டு நம்ம ஆமா நீங்க ரெண்டு பேரு அவனுவோ ரெண்டு பேரு அவ்ளோதா இப்ப தெரிஞ்சவங்கல்ல ஒரு இந்த ஆமா ஆமா
ஆ ஆ
எல்லாரு செய்யல அப்டி பாத்தாலுமே அம்பது பேர் வந்துரு எப்டி பாத்தாலு நமக்கு
நான்வெஜ்ஜா ஆ முன்னாடி ஓ சொந்தமா செஞ்சீங்க இந்தடவ எப்டி கடையில வாங்கிக்கிற மாரியா
யாரு சொந்த மதுஞ்சா
முன்னேடி செஞ்சுதானே கொண்டு வந்த அங்க ஏதோ செஞ்சீங்களே
அங்கேயே செஞ்சாங்களே அப்ப ஆளு வச்சி செஞ்சோ
ஆ
ஆளு வச்சு செஞ்சிட்டுருந்தோ இப்போ வந்து அது இப்போ வந்து என்னன்னா கேட்டுட்டே இருக்க நீ இன்னு ஒண்ணுமே அத பத்தியே யோசன இல்லாமயே போயிட்ருக்க பாரு ஒரு ஆள்ட்ட சொல்லிட்டு அதா இந்த இதுல அது அது அப்டி இல்லனா நீங்க பக்கத்துல தான பாத்துக்கலா அப்டின்ட்டு அந்த ஒரு அழச்ச ஆள் நெறைய இருக்கனால
ஆ ஆ
நா நல்லா செய்றங்கவள்ட்ட சொன்னா அவுரு வெள்ல போறாரு வேற ஒருத்தவங்கள வச்சிதா செய்யணுன்னாங்க சேரி
இல்ல போன தடவ செஞ்சவங்க நல்லா செஞ்சிருந்தாங்க எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு இன்னுமே வந்து நல்லாருந்து கிச்சன் மட்டும் ஞாபகோ இருக்கு மொத பாப்பாக்கு
பாப்பாக்கு ஆ நா உப்பிருக்கா
ஆ எனக்கு ஞாபகோருக்கு எனக்கு அப்பல்லா பிரியாணி ரொம்போ இது கெடையாதில்ல அப்பதான ட்ரெண்ட்டு ஆயிட்டு இருக்கு பிரியாணிங்கிறது சாப்ட்டொன்னயே ரொம்ப புடிச்சிச்சுது
அப்டியா
ஆமா ஆனா டேஸ்ட்டு இப்ப ஞாபகோ இல்ல ஆனா அது ரொம்ப நல்லா இருந்துன்னு தோணுச்சு
னா அப்பாதா அழச்சிட்டு வந்தாங்க ஆளு அழச்சிட்டு வந்து பாய் ஒருத்தரு இது பண்ணாங்க ஆனா இப்ப போய் மெனகெட்டு ஜாமான் வாங்கி அது எல்லா மெனக்கெட்ட வேல கேட்டரிங்ல குடுத்தம்னா கொண்டாந்து எற ஆமா ஆமா கொண்டாந்து இங்க எறக்கிட்டு போயிடுவானுவோ ம் மெனக்கெட ஆமா எது முக்கியமோ அத மட்டு பாத்துகிட்டுருப்போ
ஆ சேர் செரி ஒரு இத்தன பேருக்குனா கோவில்ல செய்லாமா எப்டி சாப்பாடு எங்க போடறது அப்போ முன்னாடி கூட எதோ சொந்தகா சொந்தக்காரவுங்க வீட்ல எல்லா முன்னாடின்னா
அது கஷ்டோ இப்ப எல்லாத்துக்கு வாடக போடுறானா மண்டபத்துக்கு வாடக அந்த கோயில் மண்ட த்துக்கு வடக அது இதுன்னு ரொம்ப பண்றாங்க சேரின்ட்டு ஆமா வீட்டுக்கு அழச்சிட்டு வந்தா அழகான ரெண்டு டேபிள் வாங்கி போட்டு முடிச்சிர்லா அத்தன பேருமே வண்டி வெச்சிருக்கோ அதுக்குள்ள கார் வந்துரு கார் வந்துரு முடியாதவங்க மட்டு கார்ல ஏத்துக்க வேண்டிதா
ஓகே ஓகே உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஒரு காரு அதா கரெக்டா இருக்கு
ம் அதுக்கப்றோ அடிச்சுக்கலாண்டி கொண்டாந்து விட்டுட்டு
ஒரு ஷிஃப்ட்டுதா அடிக்க முடியு எத்தன தடவ போயிட்டு போயிட்டு இப்ப அங்க அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு எவ்ளோ டிஸ்டன்ஸு வீட்டுக்கு கோவிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர்தானா அப்ப வார வாரமே போலாமே கோவிலு ஏ ரொம்ப தூரோ இருக்கற மாரில்லா நா நெனச்சுக்கிட்டன் அப்படியா எனக்கு தெ ஞாபகோ இல்ல ஊரு பேர் ஞாபகோ இருக்கு ரொம்ப தூரமா இருந்த மாரி தோணுச்சு அவ்ளோ பக்கோனா அடிக்கடியே போயிட்டு வர்லா ஆ ஆ
அது ஒரு புடுங்கினி
ஆ ஆ ஆமாமா இங்கியுமே அப்டி அது ஒரு ஷிஃப்